ஹலோ
வர கேட்டிங்ளா
ஹலோ சாப்பிட்டிங்களா வணக்கம்
சாப்ட நீங்க சாப்டீங்களா நா வந்து தோச சாப்ட்ட நீங்க என்ன சாப்ட்டீங்க
இருக்கு
இட்லி சாப்டிங்களா
உம்
ஓகே நீங்க ஒரு எடத்துல நின்னு பேசுனாலே நல்லாயிருக்கும் நெனக்கிற மேடம்
அ அஹ் உங்களுக்கு பிடிச்சவன்
ஆஹ் அங்கே இருங்க அங்கே இருங்க அங்கே இருங்க
ஆஹ் உங்களுக்கு பிடிச்ச வண்ணம் சொல்லுங்க
எனக்கு புடிச்ச வண்ணம் என்ன அப்டினா எனக்கு புடிச்சது வந்து அ செகப்பு கலர் பிடிக்கும்
சிகப்பு கலர் எனக்கு நீலக் கலர் பிடிக்கும்
நீல கலரா எனக்கு நீலம் வித் கருப்பு கூட சில டைம்ல பிடிக்கும்
ஹம் புரிகிறது
புரிகிறதா
ஆஹ் புரியுது
ம் அப்றோம் அ கல்லூரி வாழ்கலாம் எப்படிப் போது உங்களுக்கு
கல்லூரி
கேக்கல மேடம்
கல்லூரி வாழ்க்கை எல்லாம் சில நேரம் கூட ஓய்வு எடுக்க முடில போயிட்டே இருக்கு
அதே தா மேடம் அதே தா
உங்களுக்கும் அப்படி தான் போகுதா
எனக்கும் அப்படி தா போது ஒரு மாரி ஆஹ் எங்கள நிம்மதியாவே இருக்க விட மாட்றாங்க
உம் அ
எதாவது எழுதணும் படிக்கணும் அப்படின்னு எதாவது ஒன்னு ஒன்னு சொல்லிட்டே அப்படியே இருக்காங்க
ஆஹ் அது தானே கல்லூரி ஆனா நம்ப வந்து கல்லூரி என்ன சொல்லிருப்பாங்க கல்லூரி போனா ஒரு புத்தகத்த வச்சுகிட்டே நீ போகலா படிக்க தேவ இல்ல அப்டின்னு சொல்லிருப்பாங்க
அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க நம்மள நம்மளும் அத நம்பி ஏமாந்து இங்க வந்து இவ்ளோ கஷ்டப்பட்றோ
அது வேணா உண்மதா கரெக்ட்டு
ம் அப்புறோ உங்களுக்கு ஏதாவது சமைக்க தெரியுமா
ஆ எனக்கு எல்லாமே சமைக்க தெரியு
எல்லாமே தெரியுமா எனக்கு ஏதாவது ஒன்னு ரெண்டு சொல்லித்தரீங்களா
எல்லாந் தெரியுன்னா எல்லா சமைப்பே ஒரு சிலது வந்து தொலைபேசிய வச்சு பாத்து சமைக்குவே ஒரு சிலது வந்து அம்மா சொல்லி சமைப்பே எனக்கே நானே பண்ண தெரிஞ்சதுன்னா இந்த தக்காளி வச்ச தொக்கு தோச
உம் ஓகே அது எப்டி பண்ணணும்னு சொல்லித் தரீங்களா
ம் தக்காளி தொக்கா ஆ பண் சொல்றே மொதல்ல கடாயில வந்து எண்ணெய ஊத்திக்கணு அதுக்கப்புறோ நீங்க கடுகு அ அதெல்லா போட்டு நல்லா ஒரு மாரி பொரியணு பொரியிற நலமல வர வரைக்கு அது கொஞ்ச நேரோ இருக்கணு பொரிந்த பின்பு நம்ப என்ன பண்ணணும்னா உங்களுக்கு சீரகம் இல்ல கல்லபருப்பு இதெல்லா போடணுனு உங்களுக்கு இஷ்டோ இருந்துச்சுன்னா நீங்க போட்டுக்கலா சிறிதளவு கல்லபருப்பு உங்களுக்கு பு டிக்கு போட புடிக்கும்னா நீங்க போட்டுக்கலா போட்டா அதுவு ஒரு பொன்னிறமா வறுத்துக்குங்க
ம்
வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறோ நீங்க வந்து வெங்காயத்த போட்டு நல்லா வறுத்து எத்துக்கோங்க பொன்னிறமா வறுத்துக்கோங்க ஒரு மேரி காஃபி கலர் வந்தவுடன் நீங்க வந்து தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க
சே ரி
போட்டுக்கிட்டு ஆ இன்னொன்னு சொல்ல மறந்துட்டே வெங்காயத்தக்கூடேயே நீங்க கருவேப்பிள்ளையு போட்டு நல்லா வறுத் துக்கணு நல்லா வதங்கிக்கணு வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்க தக்காளி எடுத்து போட்டு வதக்கணு இதுல ஒரு என்னன்னா தக்காளி வதக்கக்குள்ளேயே நீங்க உப்பு லைட்டா போட்டுக்கணு உப்பு போட்டாதா அந்த தக்காளி நல்லா வதங்கு
ஓ அப்டிலா வேற இருக்கா
ஆமா தக்காளிய பொறுத்த வரைக்கு நீங்க உப்பு போட்டா நல்லா வதங்கு
சேரிங்க
அப்புறம் தக்காளிய போட்டு நல்லா வதக்கி எடுத்த பிறகு உங்களுக்கு தேவையான இந்த காரம் இதெல்லாம் சேத்துக்கணும்
சேரிங்க
மஞ்சத்தூள் சிறிதளவு கொத்தமல்லி தூளு மொளகாத்தூளு உப்பு தேவையான நீங்க கொஞ்சோ வந்து உப்பு போட்ருப்பீங்க வதக்ககுள்ள அத போ தாண்டி உங்களுக்கு இன்னு தேவ உப்புன்னா போட்டுக்கலா
எனக்கு அந்த தேவையான அளவுதாங்க எப்பவுமே தெரியவே மாட்டேங்குது நா எப்பவுமே ம் தொலைபேசியில ஏதாவ்து பாக்கும்போது கூட தேவையான அள வு தேவையான அளவுன்னா எனக்கு என்னன்னு தெரியவே மாட்டேங்குதுங்க
நீங்க மட்டும் பார்த்தவுனே தோராயுமா சும்மா போடுங்க போட்டு நம்ப வந்து தண்ணி கிண்ட கூழ ஒரு கொதி வறக்க வெயிட் பண்ணுவோம் பாருங்க அப்ப லைட்டா ஊத்தி டேஸ்ட் ஹான் சோதிச்சு பாருங்க
சேரிங்க
சோதிச்சு பாக்ககுள்ள உங்களுக்கு பத்தல அப்டின்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க இல்ல அப்டின்னு தோணுதுன்னா விட்டுங்க இதுவே அம்மா பக்கத்துல இருந்தாங்கன நீங்க பயப்படவே தேவை இல்ல போய் அம்மாட்ட கேளு
நான் விடுதியில தங்கியிருக்கேங்க கொடுமையான விஷயோ
அச்சோ அப்டின்னா ஒன்னும் பண்ண முடியாதுதாங்க எப்டியாவ்து நீங்க வந்து உங்கள் வீட்டுக்கு போகக்குள்ள நீங்க பண்ணி பாருங்க எப்டி
சேரிங்க
செரி அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா தேவையான இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்கட்டும் நல்லா சுண்டி கொதிச்சி உங்களுக்கு தேவையான பதம் அளவுக்கு தொக்கு வந்த பிறகு ஆஃப் பண்ணிடுங்க ஆப் பண்ணிட்டு கடைசியா தான் நீங்க கொத்தமல்லியே மழைச்சாரல் போல் பொடிசு பொடிசாக வெட்டி மழைச்சாரல் போல தூவி விட்டீங்கன்னா
ஓஹோ சேரிங்க சேரிங்க
சுவையான தர தக்காளித் தொக்கு சுவையான இதுல தயாராயிடும் இது நீங்க தோசைக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு என்று எல்லா சாதத்திற்கும் கூடும் நல்லா இருக்கும்
ஓ சேரிங்க இது ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாமா
ஆஹ் அப்படியும் ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம் இதுல அதனால அது வந்து நம்மளுக்கு கெ கெட்டு போய்விடும் மறுநாள் மறுநாள்னா நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆனா நீங்க இப்ப விடுதிக்கு போறீங்க அப்படின்னு நீங்க விடுதியில செய்றீங்க அன்னை க்கி அதுல வந்து நீங்க எதுவும் சூடு பண்றதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது அது வந்து கெட்டு போயிடும் ஏன்னா அதுல வந்து நம்ம வெங்காயம்ல்லாம் போட்டுருக்கறிறதுனால அ ஒன்டே ஒரு நாள் நல்ல தான்
சேரி
உங்களுக்கு ஏதாவது சமைக்க தெரியுமா
எனக்கு ஆ எல்லாமே செமைக்க தெரியும் எனக்கு
ஆஹ் உங்களுக்குமா
ஆமா ஆனா எதுவுமே வந்து சுவையான முறையிலல்லாம் இருக்காது ஏதோ எனக்கு தெரிஞ்சது வேற வழி இல்லாம எல்லா கஷ்டப்பட்டு சாப்பிடடுற மாதிரி யான உணவா தான் இருக்கு பசி பசி கொடுமையினால வேற வழி இல்லாம குடும்பத்தாட்கள்லாம் சாப்பிடுவாங்க
அப்படி என்ன நீங்க சமைக்கிறிர்கள் ஏதாவது ஒன்று எடுத்து கூறுங்க
எனக்கு வந்து எல்லா வகையான சாம்பாரும் வைக்க தெரியும் எந்த காய போட்டு வேணாலும் சாம்பார் வைக்க தெரியும் எனக்கு
எல்லாமே சாம்பார் வைக்க தெரியும் அதுல உங்களுக்கு பிடித்த காய போட்டா அது அந்த சாம்பார் ஆகிவிடும்
அதேதா அதேதா ம் உனகு புடிச்ச சாம்பாரு அப்படின்னு எடுத்தோம்னா மாங்கா முருங்கக்கா சாம்பார் ஆஹா என்ன சுவையோ சுவை
அது எனக்கு பிடிக்கு அது எப்படி பண்றது சொல்லுங்க செய்யும் முறை
நம்ம முதல்ல என்ன பண்ணுறோ அப்டின்னா ஒரு வெங வெங்காய அ கட் நறுக்கி வச்சுக்கிறோ அப்றோ த தக்காளி நறுக்கி வச்சுக்கணு அப்புறோ வந்து ஆ எவ்ளோ பேருக்கு சமைக்க போறோமோ அந் மற்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோ அப்டின்னா துவர பருப்பு எடுத்து வேக வைக்கணு வேக வைக்கு போது அது கூட வந்து நீங்க வேற எதும் காய் அது சாம்பார்ல போடுற ரொம்ப கடுமையான காய்லா இருக்குன்னா கூட அதுல வச்சுக்கலா இல்லாட்டினா சாம்பாருக்கு தொவையல் வைக்கிறப்போ உருளைக்கிழங்கு செய்வோம்ல அதை கூட பருப்போட சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலா அப்ப வந்து ஆமா இப்ப அந்த பருப்பு கூட வந்து லைட்டாக வந்து நம்ம மஞ்சத்தூள் வந்து சேர்க்க போகிறோ இப்ப அந்த பருப்பு நல்லா கொதிச்சு வெந்து வந்த பிறகு அத எடுத்து கடச்சி வச்சுக்கிறோ அப்றோ என்ன பண்ணுறோ ஏனா நம்ம வந்து மாங்காவை வந்து நடுல நடுல வெட்டி பொளந்து வச்சுக்கனு மாங்கா அ அதே சமயமுமே முருங்கைக்காவு வெட்டி எல்லாத்தையுமே தண்ணிக்குள்ளா போட்டு வச்சருணு அப்றனம் வந்து சாம்பாருக்கு இப்ப ம அந்த பருப்பு வந்து கடஞ்சி வச்சிகிறதுக்கு நம்ம என்ன பண்ணனு ஒரு வானவில எடுத்து வானவில வந்து ஃபர்ஸ்ட்டே மொத் வெள்ளி கிழமா நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்டின்னா ஆ எண்ணெ ஊத்திடக்கூடாது மோதல்லா வந்து வந்து வெங்காயத்த போட்டு லைட் அதோட கலரு வந்து அ அதோட நிறம் ஆ நிறம் வந்து போ ஆ அந்த மாரி கொஞ்சமா மாறும் அந்த மாறுற சமயத்துல நம்ம என்ன பண்ணணு அப்டின்னா அப்ப தா நம்ம எண்ணெயே ஊத்தணு
அப்டியா எங்கள் எங்கள் வீடுகளில்லா முதல்ல எண்ணதானே ஊத்துவாங்க
இது வந்து எங்க வீட்ல எங்க அம்மாவு நீங்க சொல்ற மாரிதா செய்வாங்க ஆனா இது எனக்கு தெரியாம முதல் தடவை செய்யு போதே எனக்கு தெரியாம நா வெங்காயத்த முதல்ல போட்டு செஞ்சதுனால எனக்கு அந்த சுவை பிடித்து விட்டது நா வீட்ல வேற பெருமையா வேற சொல்லுவே என்னோட சமையல் முறையே வேற மாரி இருக்கு ம் அப்டிலா வந்து நா பெரு பெருமைய என்னையே சொல்லி கொஞ்ச ஏதாச்சி பேசிட்டு இருப்பே லூஸ் அது போல என்ன அப்டின்னா இருங்க ஒரே நிமிஷம் லைனில்லே இருங்க
ம் சேரி
ஆ அந்த சமய நமக்கு என்ன ஆகும் அப்டின்னா அதுக்கு அப் பிறகு நம்ம தக்காளிய வந்து போடணு அந்த தக்காளி போட்டு கொஞ்சோ வத க்கன பிறகு நம்ம என்ன பண்ணணு அப்டின்னா அந்த பருப்பு கூட வந்து இத எல்லா ஆ தப்பான முறை இருங்க இருங்க ப்ப வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த வெங்காயத்து கூடையு தக்காளி கூடையு என்ன பண்ணுன்னா மொளகாதூள் சாம்பார் மிளகாய்தூள் இது வீட்ல அரச்ச மொளகாதூள்ளாருந்தா ரொம்ப சுவையான சாம்பார் கிடைக்கு நமக்கு அதுனால எங்க வீட்டுலல்லா நாங்க இந்த சாப் பொடி தா யூஸ் பண்ணுவோ இத போட்டு அ வதக்கணு இது கூடயே வந்து ஒரு சாம்பாருக்கு எவ்ளோ உப்பு போடுவீங்களோ அந்த உப்ப இது கூடயே போட்டு வதக்கிடணு வதக்குன பிறகு இது எல்லாத் த்தியு வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம ஒரு குண்டான்ல சாம்பார் வெக்கிறதுக்குன்னு ஒரு குண்டா வந்து எடுத்து வெச்சிர்ப்போல்ல அந்த குண்டாங்குள்ள அந்த பருப்பையு இந்த வெங்காய வச்சி ஒன்னு பண்ணுவோல்ல இதையு தூக்கி போட்றனு போட்டு கொஞ்சமா கொதி தி வர ஸ்டேஜ்ஜு கொதிக்க கொதிச்சி கொதிச்சி வரும்போது என்ன பண்ணணுன்னா இதுக்குமுன்னாடி நடு நாட் நடுல வந்து வெங்காயொ கட் பண்ணி வெக்கிற அந்த சமயத்துல நம்ப என்னா பண்ணனுன்னா அ புளி எடுத்து ஊற வச்சிற்ணு இருங்க இருங்க தோ அம்மா கூப்பறாங்க தோ பொய்ட்டு வர
ஆ செரிங்க செரிங்க